குதா ஹலோ வணக்கங்க வணக்கங்க எப்டி இருக்கிங்க ஆ பேசலாங்க
ஆ நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க
ஆ சாப்பிட்டாச்சா மா
ஆஹ் சாப்ட்டாச்சுங்க
ம் காலை உணவு ஆ சாப்ட்டாச்சுங்மா காலை உணவு என்ன சாப்புட்டீங்க மா
காலை உணவு இட்லி சாப்ட்டேங்க
ஆ சரியாமா அ அம்மா இங்க பாத்தீங்கன்னா நீர் வந்து நிலத்தடி நீர் வந்து அதிக அளவுல கொறஞ்சுகிட்டே இருக்கு இல்லயா இது கோடை காலம் அப்டிங்கறதுனால
ஆமாங்க
ஆ இப்ப நீர பாத்தீங்கனா மழ வரப்பவே சேமிச்சு வக் கிணு இல்லயா நீரோட முக்கியத்துவத்துக்கு அ நீரோட சேமிப்பு பத் தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி என்ன யோசனை நீங்க நெனைக்கிறீங்க தோழி
அ நீர் வந்து நீரின்றி அமையாது உலகுன் சொல்வாங்க நீர் இருந்தாதா நம்ம வ அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே கெடைக்கு நீர வந்து சேம்ச்சு வைக்கிறது மிக மிகவு அவசியமான ஒன்னு அது வந்து இப்ப இன் இன்றைய கால சூழ்நிலைக்கு என்ன பண்றாங்கனா மக்களிடைய வந்து ரொம்ப விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா தா இருக்கு தண்ணீர பத்தி இப்ப தண்ணீருங்றது வந்து இப்போ காலாவதி ஆகுற பொருள் ன்ற மாதிரி இல்ல இன்னிக்லியா எக்ஸுபரி டேட் டு அந்த மாதிரி எதுவு இல்ல பெரும்பாலு தண்ணி வந்து நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்ம மணநிலை வந்து அத தீர்மானிக்குது அ எதுக்காக சொல்றேனா இப்ப த தெனமு குழாய்ல வந்து தண்ணி வருது நேத்து பிடிச்ச தண்ணிய வந்து இன்னைக்கி பழசுன் சொல்லி அத கீழ ஊத்திறோ அப்டி நடக்குது இல்லயா ஆமா
சில எடங்கள்ல பாத்தீங்கனா ரொம்பவு இப்ப சென்னை மாதிரியான ஆ பகுதிகள் எல்லா பாத்தீங்கனா ரொம்பவு தண்ணி பற்றாக்குறை அதிகமாவே இருக்காமா அம்மா பாத்தீங்கனா குடிக்கவு அ பா வேற அத்தியாவசிய தேவைகளு காவு மக்கள் ரொம்ப சிரமப்பட்றாங்க இப்ப கிராமப்புறங்கள் எல்லா பாத்தீங்கனா ஆ டேங்க்கு வச்சி குடுத்துடுறாங்கமா அதுல பாத்தீங்கனா ஒர் தம்ளரு பாத்திரோ கழுவுறதுக்கு கூட தண்ணிய அதிக அளவுல வீணடிக்கிறாங்கமா
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொல்றது கரெட்டுங்க
வு ம் அதுக்கான விழிப்புணர்வு பாத்தீங்கனா மக்கள்ட்ட இல்லம்மா இப்ப ம் அரசு தரப்புல பாத்தீங்கனா சின்ன குளங்கள் மாரி வெட்டி குளத்த இருக்குற குளத்த பாத்தீங்கன்னா தூர்வாரது மாதிரியான பணிகள் எல்லா செய்யலாம்மா இப்ப மக்களுக்கு பாத்தீங்கனா விழிப்புணர்வு கொடுக்கலாமா அரசு தரப்புலையு நல்ல விழிப்புணர்வு கொடு க்கலாமா நீர் பாத்தீங்கனா நம்ளுக்கு ரொம்ப அத்தியாவசியமான உணவு இல்லயா
கண்டிப்பா நீங்க சொல்றது சரி தா இப்ப திருமண நிகழ்ச் சிகள்ல என்ன பண்றாங்கனா எனக்கு தெரிஞ்சு திருமண நிகழ்ச்சிகள்ல வந்து அ ஒரு அ தண்ணீர் பாட்டில் வச்ட்டே வராங்க எல்லாருக்கு ஒவ்வொரு பாட்டிலா பிஸ்லெரி பா ன்னு வைக்கிறாங்க அது திறந்து அவுங்க ஃபுல்லா அந்த அங்க நீரெல்லாம் குடிக்கிற குடிக்காம பாதியா இருக்கிறப்பவே அது பழைய பாட்டில்னு உடனடியா அது பயனற்றதாக கருதப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது அது வந்து சில நிமிடங்கள் வந்து அத யோசிக்கலா ஆ அந்த மாரி வந்து அ வே அ வேஸ்ட்டு பண்ணாம வந்து வேற உபயத்துக்கு அது பயன்படுத்தலாம் அ ஒருத்தர் குடிச்ச தண்ணிய இன்னொருத்தர் குடிக்க முடியாது இருந்தாலும் அந்த தண்ணிய வந்து அ நிலத்தடி நீர்ல ஊத்தலாம் எதாச்சும் வேற இதுக்கு பயன்படுத்தலா அது அந்த மாரி பண்ண மாட்டேங்குறாங்க சில நேரம் அந்த மாரி எனக்கு தோணும் இந்த திருமண நிகழ்ச்சிகள் எல்லா போ போறப்ப இந்த மாரி இவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்றாங்களே காஸ்டு போ காசு போட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி அவுங்க குடிக்க முடியாதது அப்படியே குப்பையில அதுவும் பிளாஸ்டிக் கழிவுகள் மாதிரி சேர்ந்துருது இல்லையா அது அது ஓ நிலத்தடி நீருக்கும் ரொம்ப அது ஆபத்து தா
இப்ப பாத்தீங்கன்னா அத ந அத பாத்தீங்கன்னா அம்மா நம்ம தவிர்க்கவே முடியாது அப்பிடி இல்லையா அப்பிடி தன இப்ப ஒருத்தவுங்களுக்கு ஒரு தண்ணி வச்சா அவுங்க வந்து பயன்படுத்திட்டாங்கன்னா மறுபடியும் அத வேற எதுவும் பண்ண முடியாது ஆமா
ஆமாங்க
ஆமா அது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் ஆமா வேற என்ன விதமான தண்ணீர் சேமிப்புகள்லா செய்யலானு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்காம்மா
எனக்கு வந்து என்ன மாதிரி யோசன தோணுதுன்னா இப்ப மழை நீரு வர்றப்பவே சேமிச்சு வைக் கிற மாதிரி முந்தி வந்து மழை நீீர் சேங்கரிப்புனு சேகரிப்புன்னு வீடுகள்ல எல்லா வீடுகளையு ஒரு அரசாங்கம் இருக்கிறப்ப கொ கொண்டு வந்தாங்க அது வந்து இப்ப ரொம்ப வீடுகள்ல பயன்படுத்தவே இல்ல அப்படியே அது மூடிட்டாங்க அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு வீடுகள்லயும் மழை நீீர் சேகரிப்பு திட்டம்னு மறுபடியும் கொண்டு வரணும் நிலத்தடி நீர் அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நா நினைக்கிறே அதே மாதிரி ஊருகள்ல சின்ன சின்ன ஒரு குளம் குட்டை அந்த மாதிரி முந்தி வந்து குளம் குட்டை இருந்ததெல்லா இப்ப பிளாட் போட்டு விற்க ஆரம்பச்சுட்டாங்க கடினமாவே ஆயிடுச்சு அந்த மாதிரி இல்லாம பா மறுபடியும் பழையபடி ஒரு ஒரு ஊர் இருந்துச்சுன்னா ஒரு குளம் இருக்கணு அந்த மாதிரி பண்ண பண்ணா ரொம்ப நல்லதுன் நினைக்கிறேன் நானு
ஆமா ஆமா இருக்குற குளங்கள்லயே நல்ல தூர்வார ரி நல்ல சுத்தமான முறையில பராமரிக்கணு ஆமா அது வந்து அந்த அரசோட கடமை மட்டும் இல்லாம அத பயன்படுத்துற மக் களுக்கும் அதுக்கு அதுல வந்து அதிகப்படியான கடமை இருக்கு ஆமா இப்ப பாத்த தீங்கன்னா அதுலயே குப்பைய கொட்டுறது அந்த குளங்கள்லயே குப்பைய கொட்டுறது மக்குற குப்ப மக்காத குப்ப அப்படிங்குற கொஞ்சம் கூட ஒரு விழிப்புணர்வு இல்லாம எல்லா குப்பைகளையுமே அந்த குளத்துல ஆத்துல ஆத்தோரங்கள் எல்லா பாத்தீங்கன்னா அதுல கொட்டி வைக்கிறது தண்ணியோட முக்கியத்துவத்த அறியாத படிப்பறிவு இல்லாத மக்கள்தா இதெல்லா பண்றாங்க அப்டின்னா எல்லா படிச்ச ஒரு நல்ல அ சூழ்நிலையில இருக்க மக்கள் கூட இந்த மாதிரி தவறுகள தா செய்யுறாங்க ஆமா இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கடுமையான சட்டம் கொண்டு வரணுமா
ம் அது வந்து கடுமையான சட்டங்குறது இரு ஒரு பக்கோ இருந்தாலு இப்ப நம்ம தான அது உபயோகிக்கிறோ அவுங்களுக்கு தெரியணு அடுத்து வர சந்ததிகளுக்கு வந்து இந்த இதுலா அ உபயமா இரு வரப்போகுது இந்த மாரி பண்ணக்கூடாதுங்கற மாரி விழிப்புணர்வு அவங்குளுக்கு இருக்கணு ஒரு மனுஷாலு அந்த மாரி நெனைக்கணு
அ மழையு பாத்திங்னா இப்ப வர வர குறைஞ்சி மழையு மழைக்காலமு பாத் திங்கன்னா முன்னாடிலா ஆறு மாதங்கள் வரைக்குமே மழ பெயு அப்டின் சொல்லுவாங்கம்மா இப்ப பாத்திங்கன்னா மழை அளவு பாத்திங்கன்னா ரொம்பவே குறைந்து கொண்டே வருதம்மா
ஆமாங்க தட்பவெட்ப சூழ்நிலையு அதிகமாகுது இப்ப ஓசோன் படலம் வந்து ரொம்ப வெப்பமயமா ஆக்குறனால ஆ வெப்பம் அதிகமா இருக்கறதுனால மழை வர்றது கூட கம்மி ஆயிர்ச்சு அதுக்கு வந்து தொழிற்சாலையு ஒரு முக்கியமான காரணமாவு இருக்கு அ சுற்றுப்புற சூழல் வந்து தொழிற்சாலைலந்து வர்ற பொகை தூசி அதெல்லா வ நகர்புறங்கள்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு
ஆமா கண்டிப்பா தொழிற்சாலை மட்டு இல்லாம வாகனங்கள்லேந்து வர புகைகளு பாத்திங்கன்னா ஓசோன் படலத்த பாத்திங்கன்னா பெரிய ஓ ஓட்டையளவு வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்டின் சொல்றாங்க அறிவியலாளர்கள்லா அந்த மாரி ஒரு கருத்து சொல்றாங்கமா
ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் அதே மாதிரி வீட்டுக்கு வீடு ஒரு மரம் வளத்தா ரொம்ப நல்லது இப்ப இங்க அடிக்கிற வெயிலுக்கு வந்து இருக்குற மரலா ஆ எடுத்துட்டே வராங்க அந்த மாரி பண்ணாம அந்த ஒங்கோ அரசாங்கமே எல்லா வீடுகளிலு ஒரு மரோ இரு இருக்குனு ஒரு அறிவிப்பு வ வைக்கணு அப்டி இருந்தாதா ரொம்ப மழ மரோ வச்சாதா இந்த வெயில் தன்மைலா கொறைஞ்சு நல்ல மழ வர்றதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கு
ஆமா நம்புளுக்கு சொ நம்புளுக்கு சுத்தமான காற்று கூட மழை மரம் வச்சாதா நம்புளுக்கு அ கெடைக்கு அம்மா மழை மட்டு இல்லாம காற்று கூட நம்புளுக்கு மரங்களேந்தா சுத்தப்படுத்தி கெடைக்குதம்மா நல்ல ஆக்சிஜன் கெடைக்கு ஆ வேப்ப மரமாகட்டு புங்கை மரமாகட்டு எல்லாமே நம்ம வீட்டு ஒருத்தவங்க வீட்டு வாசல்ல இருக்கணுனு ஒரு கட்டாயம் கூட செய்யலாம் அம்மா
ஆமாங்க நா என்னுடைய எங் வீட்டு வாசல்ல வந்து மகிழ மரம் வளர்த்தே மகிழ மரத்துல நல்ல அ காத்து நல்லாருக்கு எலயு வ விழாது நல்லாருக்கு அது
அப்டியா நல்ல விஷயம்மா நா கூட முயற்சி பண்றே
ஆ சரிங்க பண்ணுங்க
அடுத்த தலைமுறைகளுக்கு பாத்திங்கன்னா சிறு வயதுலேந்தே குழந்தைங்களுக்கு ஆ விழிப்புணர்வு குடுக்கணும்மா தண்ணியோட முக்கியத்துவம் அத வீணா அடிக்க கூடாது இந்தளவு பயன்படுத்தணு அப்டின் சொல்லி இப்ப விழிப்புணர்வு கொடுக்கணு அம்மா
கண்டிப்பா
அப்ப நிலத்தடி நீர வந்து அதிகளவுல வீணாடிக்காம சேத்து வைக்கிறது எப்டிங்கறத இப்ப நம்ம பயன்படுத்துற துணி தொவைக்கிற தண்ணியாகட்டு ஜாம் வீட்ல உபயோகிக் கிற தண்ணியாகட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மரங்களுக்கு சென்று போற மாதிரி ஒரு பாதை வகுத்துட்டோ அப்டின்னா அந்த தண்ணி வந்து வீணாகாம மரங்களுக்கு சென்று செல் போய்டு
ஆமா ஆமாங்க இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மண்ட் அந்த அக்கு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லலா அந்த மாதிரி தான அடுக்குமாடி குடியிருப்புகள்ல என்ன பண்றாங்கன்னா வேஸ்ட் கழிவுங்க ட்ரைனேஜ்ல வரதுலா ரீசைக்கள் பண்ணிதா யூஸ் பண்றாங்க அந்த மாதிரியு பண்றாங்க இப்ப அதுவு நல்லா தண்ணீர் சேகரிப்புக்கு நல்லாதா உதவியா இருக்கு அது
ஆமா தண்ணீர் கிடைக்காத பகுதிகள் எல்லாம் அது மாதிரிதான செய்தாகணு வேற வழி இல்லயா
வழி இல்லை ஆமா
ம் ஆ சரியாமா ஆ மதிய உணவு என்ன செய்யலா செய்ருக்கீங்க அம்மா
ஆ மத்தியானம் நா சாம்பார் சாதம் செய்ய போறங்க அவங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சிருச் ஆயிருச்சா சமையல் முடிச்சுட்டீங்ளா நீங்க
ஆ சமையல் முடிஞ்சுட்டு அம்மா பசங்க காலைலயே ஸ்கூல் போறதுனால காலைலயே ரெடி பண்ணி குடுத்துடுவம்மா
செரி செரிங்க ம் எத்தன மணிக்கு வருவாங்க பசங்க
ஹம் மாலை பாத்தீங்கன்னா ஐந்து மணிக்கு வருவாங்கம்மா
ஐந்து மணிக்கா சேரி சேரி
ஆ சரியாம்மா வேற என்ன விதமான யோசனைகலா உங்ளுக்கு இருக்கம்மா மழை நீர் சேகரிப்பு தொட்டிலயே கொஞ்சோ ஹ கட்டாயமான சட்டமாக கொண்டு வரலாங்கறது என்னோட கருத்து அம்மா
கண்டிப்பாங்க அந்த மாரி பண்ணா ரொம்ப நல்லாருக்கு வீடுகள்ல நீர் வந்து வீணாகாம சேமிச்சு வக்கிறது ரொம்ப நல்லது
சொ மா கொழந்தைகளுக்கும் நாம் வந்து அறிவுரை சொல்லணு நம்மதா பெற்றோர்களோட கடம பாத்தீங்கன்னா இதுவு ஒன்னுதான
கண்டிப்பாங்க க சின்ன கொழந்தையிருந்து அது தண்ணி வந்து குழாய திறந்து விட் இப்ப பல் தொ துளக்கறப்ப என்ன பண்றாங்கன்னா ஆ பல்துளக்கி முடியிற வரைக்கு குழாய் நீர் அப்டியே போய்ட்டே இருக்கு அந்த மாரி பண்ணாம தேவையான அப்ப கொழாய் தெறந்து தண்ணீர் எடுக்லா சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன கொழந்தைக்கும் சொல்லி குடுத்தாதான் அவங்களுக்கு தெரியு அந்த மாரி பழக்கப்படுத்தணு அவங்கள
ஆமா நன்றி அம்மா அடுத்த அழைப்புல சந்திக்கலா நன்றி
நன்றி நன்றிங்க